ஹலோ ஆ ஆ நெக்ஸ்ட் டாப்பிக் பாக்கலாமா
ஆஹ் பாக்கலாங்க
ஓகே ஓகே பேவரட் ஃபுட் பத்தி பேசலான்னு இருக்கே நீங்க என்ன நெனைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக் அக்கா
ஆஹ் இருக்குங்க நீங்க சொல்றீங்களா நா சொல்டுங்களா
ஆஹ் நீங்க சொல்லிருங்க
ஓகேங்க ஃபேவரிட் அதாவது ட்ரிப் பத்தியே பொத்தம் பொதுவா சொல்றே அது கூடியும் இது சொல்றே
ஆஹ் ஓகே
பாத்தீங்கன்னா என்னோட அதா கண்டிப்பா நமக்கு வீட்லேயே இருந்துட்டு வெளியே சுட்த்துனாவே நமக்கு கண்டிப்பா ரொம்ப புடிக்கு இல்லையா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந் ந்து நா வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல வந்து ஃபேமிலி ட்ரிப்லா போயிருக்கோ நெறைய ட்ரிப் போயிருக்கோ ஆஹ் ஆனா வந்து அப் பா அம்மா வந்து என்ன தனியா எங்கேயே அனுப்புனதில்ல ஸ்கூல்ல எல்லா கூப்ட்டு போவாங்க இல்லலைங்களா அந்த மாரி எல்லா அனுப்புனது இல்ல நா அதுக்கெல்லா ரொம்ப கெஞ்சிருக்கே விட்டதில்ல இதே காலேஜ் டைம்ங்கிறப்போ அப்பயே விட மாட்டேன்ட்டாங்க என் ரெண்ட்ஸ் எல்லா வந்து வீட்ல வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பிளீஸ் இந்த ஒரு ட்ரிப் விடுங்க விடுங்கன்னு சொல்லி நாங்க வந்து ஹைதராபாத்கு போயிருந்தோ காலேஜ் ட்ரிப்ல அந்த மாரி போயிட் இந்ததுதா எனக்கு ரொம்பவே மறக்க முடியாத ஒரு டிரிப்ன்னு நா சொல்லுவே நா வந்து டிரெயின்ல அதுக்கு முன்னாடி நா டிராவல் பண்ணதே இல்ல எனக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணுன்னு ரொம்ப ஆச அது ஏன்னே தெரில அந்த வண்டி ட்ரெய்ன பாத்து எப்டி இது ஓடுது அப்டின்னு சொல்லி அத பத்தி யோசிச்சு யோசிச்சு எப்புட்றா இது அப்டின்னு சொல்லி யோச்சுக்கிட்டே இருந்ததுல போய் பாக்கணு ஒரு நாளாவ் து அப்டின்னு பண்ணிட்டே இருந்ததுல இது ட்ரெயினன்றனால இந்த ட்ரிப்புக்கு நா ரொம்பொ சண்ட போட்டு போனதே அது ஆனா போன அதுல போனப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நா என்ன நெனைசசேன்னா தனித் தனிக்கு அப்பாட்மெண்ட்லா இருக்கு இல்லைங்களா ட்ரெயின்ல அந்த மாரி இருக்கும்னு நெனச்சே தா எங்கள பேசஞ்சர் ட்ரெயின்ல ஏத்தி விட்டாங்க பஸ்ஸவுட ரொம்ப கூட்டமா இருக் க்கு ஒ பயங்கர கூட்டமா இரு நின்னுட்டு எல்லா மேல புடிச்சிட்டு வராங்க சண்ட கட்டிக்றாங்க எனக்கு ஏடா இதுதா டரெயினா அப்டினு சொல்லி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நாங்க ஆ சென்னையில ஏ நிறுத்திட்டோ அடுத்து வேற டரெின்ல ஏறணு ஆ அப்டின்றனால அடுத்த ட்ரெயின்க்கு வெயிட் பண்ண ஏறி பாத்தா எதிர்பாத்த மாரியே இருந்தது ட்ரெயின் சோ அப்டியே அந்த மாதிரிதா எனக்கு அதுலதா புடிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்றோ தா அந்த மாரி நெறைய நிகழ்வு போல அங்க நடந்தது
ஆஹ் ட்ரிப்புன்னு பாத்தீங்க இதே மாத்தா டென்தல வந்துட்டு ஆ டூரு ஆ கோயட் அ கோயட் ஸ்கூல்னாலயே பாய்ஸ் மிக்சட் கான்வென்ட்ல தா படிச்சோமா அப்போ டென்ஸ் ஸ்டான்டட்ல நாங்க சு ஒல் கிளாஸ் ஸ்ட்ரெந்தே பாத்தீங்கன்னா டுவெண்டி செவன் தா இருக்குறோ அதுல வந்துட்டு தட் டின் பாய்ஸூ மீதி சிக்ஸ்டீன் வந்துட்டு கேர்ள்ஸு ஆஹ் அப்ப அப்டி இருக்கும்போது எல்லாரையு கொச்சிக்கு டூர் வரோ எல்லாரையுமே வந்துட்டு ட்ரா விட்டுட்டாங்க ஆனா என்னோட வீட்ல மட்டு அவங்க விடவே இல்ல வீட்ல கடசி இன்னிக் இப்போ இ இன்னிக்கு நைட் இப்ப பஸ்ஸு அப்டினா கூட இன்னிக்கு மத்யான வரைக்கு எந்த பிளான்மே இல்ல
உம்
எந்த பிளான்மே இல்லன்னா வீட்ல விட வே மாட்டேன் டீச்சர் கேட்டு பாக்கறாங்க பிரின்சிபல் கேட்டு பாக்றாங்க அஹ் இப்ப பா இல்லன்னா சொல்லுங்க
நெறைய உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரே நடந்திருக்கு அதுதான்
ஃரெண்ட்ஸுக்கு இத கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க நாங்க ஷேர் பண்ணி கூட்டிட்டு போறோம் எதா விடவே இல தலைகில நின்னு விடவே இல்ல நான் கடைசியில ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு மதியானொ ம்மா எல்லாரும் க பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சு பேக் எல்லாம் கொண்டு வந்து ஸ்கூல்ல அப்படியே வெச்சுட்டாங்க நான் மொட்டக் உக்காண்ட்ரு அப்ப கூட சித்தபா கூப்பிட வரும்போது அவர்கிட்ட கேட்டப்போ அஹ் நா அழு கேட்டாச்சு என்னென்னமோ பண்ணியாச்சு விடுறதா இல்ல
ஹ்உம்
இல்ல மேம் வந்துட்டு சொன்னாங்க இது ரொம்ப நீங்க பண்ற பெரிய தப்பு இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ன கடைசி ஒரு நாள் இது பண்ணி பாத்துக்காங்க இந்த அளவுக்கு சப்பன நோ கூட நாங்க சொல்றோம் ஃபுல் கேரண்டி நாங்க பாத்துக்குறோம் எல்லாமே நா ஆனாலும் நீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன தோணிச்சுதே தெர்ல அந்த ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பஸ் ந ஒரு ஒரு டூ ஒன் தேர்ட்டி என்னமோ காச தூக்கி வயில குடுத்துட்டாரு
ஹும்
அந்த டைம்ல என்னன்னு போய் வாங்கறது எப் எ
அதான் தான் ட்ரெஸ்ல இருந்து எதுவுமே அஹ் திங்ஸ்
ஒரு ட்ராலி கூட இல்ல என்கிட்ட ட்ரெஸ் கொண்டு போக என்னன்ன வாங்கறது என்னன்னு தெரியாம அப்ப அத்த டைம்ல போயி ஓடிபிடிச்சு அந்த ட்ரிப் வந்துட்டு என் என் ஒருருத்திக்காக ஒரு த்ரீ ஹார்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு நைட்டு நைன் ஓ கிளாக் கெளம்புனு டின்னர் முடிச்சுட்டு
உஹம் உம்
எல்லாமே ஓகேவா த இருந்துச்சு எல்லாரு சொல்லிட்டாங்க ஓகே பரவாயில்ல வரலே அதே போது அந்த மாதிரி வந்துட்டு கையைக்கால புடிச்சு விட்டுட்டாங்க எப்டியோ விட்டுட்டாங்க விட்டு எல்லா மே இங்க வந் ந்த ரீச் ஆயி கு செல்ல கொச்சில்ல இருந்து வரே போற கால் வருது அஹ் அம்மாவோட அ ப்பா எறந்துட்டார்
அச்சச்சோ அஹா
அதனால என்ன கேரளனால அஹ் அங்கிருந்தே வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க
கடைசி வரைக்கு நீங்க ட்ரிப் போவே முடில அஹ
ஏல விதி வந்துட் ஒரு கொஞ்சமாச்சு வுட்டு சேரி இப் போயிட்டு வரட்டு அப்டின்னு சொல்லிட்டு ஆனா ஏத இன்னொரு விதி வந்துட்டு நீ போக கூடாதுன்னே ஃப்க்ஸ் பண்ணி அப்டியே கூட்டிட்டு போயிட்டாங்க ஆஹ் எப்டி எனக்கு வந்து து அப் அம் அம்மாவோட அப்பா கூட அவ்வளோ வந்துட்டு பாண்ட் இல்ல ஏ அய்யா அப்பாவோட அப்பாரு கிட்ட இருக்கிற ஃபாண்டு அவங்க கிட்ட இல்ல
ம் ம்
ஆஹ் ஏன்னா அவங்க ஃபுல்லாவே அப்ரோட்ல இருந்து அப்புடி இருந்தவங்க
ம் ம் ம்
போண்டலதுனால நா அழுகற ன் ஏ அழுகுறேன் கேட்டா நா வாயத்தொறந்து சொல்லிருவே எனக்கு ட்ரிப்பு கேன்சல் ஆயி என்னோடுது அ க்கு நா பீல் பண்ணிட்டு இருக்கே நா நெக்ஸ்ட்டே ஆச்சோ என்ன விடுவாங்களா இந்த டெத்தோட அந்த பார்மாலிட்டிஸ் எல்லா முடிச்சது கப்பறோ நெக்ஸ்ட் டேயாச்சோ விடுவாங்க போல அப்டின்னுலா யோசி விடவே இல்ல அதுக்கப்பறமு நானே என் மன நா ஸ்கூல ரெடி பண்ணிட்டே எனக்கு வீட்ட விட்டு நா ட்ரிப் போனா யாரோ ஒருத்தர் என்ன விட்டு போயிருவாங்களோன்ற பயனால பிளஸ் டூல அ டுவெல்த் படிக்கும்போ சேம் வந்துச்சு பட் ஆனா இதே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வேற ஸ்கூலு இன்ட்ரெஸ்டிங் இல்ல அதுப் போல நா கூட ஓகேன்ற மாரி தா இருந்தே நானு பட் ஆனா ம் அதுக்குப் போனே ஆஹ் அதுக்கு போம்போது கூட எனக்கு பய ஆனா அதுக்கு சித்தப்பா துக்கி ஃபஸ்ட்டா காச குடுத்தாரு இந்தா போயிட்டு வா அப்டின்னு எனக்கு போணு மே இல்ல
உம் உம்
அப்றோ தா அவரு சொன்னாரு நா சொன்னே எனக்கு போணுனே இல்ல எதுக்கு ஆசலா தெய்ங்க அப்டின்னு இல்ல இல்ல நீ டன்தே மிஸ் பண்ணிட் ட டுவெல்த்தாச்சு நீ போயிட்டு வா அப்டினாங்க நா சொன்னே எனக்கு நா போயிருவே எனக்கு பய வருது எனக்குள்ள அது யாருக்காச்சு எதாச்சு ஆயிருமோ அப்டின்னு அப்டின்னு இல்ல இல்ல நீ போயிட் டு வா அப்டினாங்க ஆனா அதே பயம் புது ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லா அங்க பாமாருக்கு நல்லாதா இருந்துச்சு ஆனா போற வரைக்குமே எனக்கு புடிக்கில அது ஆஹ் என்ன பாதி வழி எறக்கிட்டு நீ வீட்டுக்கு போனா கூட நானு தைரியமா ஓகே பாய் அப்டின் நா வந்துருவே மாதிரி இருந்துச்சு ஆஹ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எக் ஸ்பீரியன்ஸ் தா நா அதுக்தா லா ஃபஸ்ட்டு லாஸ்டுமான ட்ரிப்புன் நா சொல்றே ஆனா அது நல்லா இருந்ச்சு ஆனா காலேஜ் எல்லா வந்ததுக்கப்ற விடறனு விடவே இல்ல அதுக்குள்ளார மேரேஜு அப்பிடின் அப்டின் அவ்ங்க கூட பேச தாரம்மிச்சு அஹ் அவ்ங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பு போகற்து பிடிக்காது அப்டி இப்டின் சொல்லிட்டு செரி அவங்க அப்டி சொல்லும் போது அத மீற முடியாது
உம் உம் அந்த மாரி நீங்க சொன்ன மாரி எனக் கெதுமே எனக்குன் பாத்தீங்கனா வந்து எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்றோ நா வந்து நானு எ ஹஸ்பண்டு வந்து அஹ் ட்ரிப் போலனு பிளான் பண்ணிட்டோ ஃபுல்லாவே பிளான் பண்ணிட்டோ கிட்டத்தட்ட நாளைக் கியா இல்ல நாளக்கழிச்சு இனி அடுத்த நாள் அ போற்த்துக்கு போறக்கு ரெண்டு நாள் தா இருக்குன் வச்சுக்கோங்ளே என்னோட அம்மாவோட அம்மா எறந்துட் டாங்க அவ்ங்க எனக்கு வந்து ரொம்ப புடிக் க்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு அம்மாவோட அம்மா ஏனா அவ்ங்ககிட்டதா நா வளர்ந்த மடியிலே வச்சுக்கோங்ளே அப்டின்றப்போ அஹ் அங்க புக் பண்ணதுலருந்து எல்லா போச்சு அது ரொம்ப ஆசப்பட்டுட்ருந்தே அது இல்லாம அத் இ இதே மாரி தா நீங்க சொன்ன மாரி தா ஒரு டயம் நம்ம இந்த மாரி ட்ரிப் எல்லா பிளான் பண்ணா யாருக்கா எதா ஆயிடுமோ அப்படின்ற அளவுக்கு எல்லா யோசிக்கல்லா தோணு தோணுச்சு எனக்கு உம் அப்பறோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனுன் சொன்ன இல்லீங்களா அதுதாங்க நா மறக் கவே முடியாத ஒரு விஷ்யோ என்னனா டிரெய்ன்ல போனதில்ல ட்ரெய்ன்ல எப்படினா இன்னைக்கு நைட் டு ஏறுனோனா அடுத்த நாள் காலைல தா போவோ அப்டின்ற மாரி இன்னிக்கு காலை இன்னிக்கு மத்யானோ அதாவ்து ஃபோரோ கிளாக் ட்ரெய்ன் எங்ளுக்கு அடுத் த்த நாள் மதியோ பன்னெண்டு மணிக் தா எங்ளுக்கு ட்ரெயின் அங்க போது அப்படின்ற வரைக்கு நா ட்ரெய்ன்லே போனதில்லையா ஜாலியா நாங்க பாட்டுக்கு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா நடந்துகிட்டு ஈவ்னிங் அ நைட் ஆனது ஒரே ஒரு மே ஒரு நாலு சீட்ருக்குல்ல மேல ஃபோர் சீட்டு அதுலயே ரெண்டு பேர் படுத்துக்கிட்டு அப்டியே அந்த ஜன்னல் வழியா வேடிக்கைல்லா பாத்துட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு போய் ஒரு காடு மாரி ஒரு எடத்துல நின்னுச்சு ஆஹ் ட்ரெயினு அப்பல்லா பயங்கர பயத்துலருந்தோ எங்கடா எது ஏதோ ஏதோ வந்துட்டு போதே யாரா திருடங்கீது வந்துட போறாங்கன் சொல்லி அது மாரி அந்த டைம்லயு நிக்கறாங்க நெறைய பேரு நின்னு ஜன்னல் வழியா எட்டியெல்லா பாக்கறாங்க அப்ப தா இன்னிக்கு வந்து அந்த மாரி அந்த எடோ வந்தது எங்களுக்கு வந்து சொல்ட்டாங்க எங்க மேம் வந்து இந்த மாரி வெளிய எல்லா யாரு கை எது நீட்டாதீங்க செயின் அந்த மாரில்லா எதாவ்து இருந்தா எடுத்து மறச்சு வச்சுக்கோங்க உள்ள வச்சுக்கோங்க இந்த எடோ வந்து சரியில்லாத எடோ அப்டின் சொல்லி எங்களுக்கு வந்து வார்னிங் பண்றாங்க அந்த மாரி வார்னிங் பண்ணது நாங்க எல்லா பய பயத்துலருக்கோ அங்க அப்ப என்ன சொல்றாங்க இங்க நெறைய கொலல்லா நடந்திருக்கு அப்படி வேற ஸ் சொல்றாங்க எல்லா க்கற பயத்துல சீக்கிரோ ட்ரெய்ன எடுங்க போயி ஒவ்வொருத்தங்க கிட்டயு சொல்லிக்கிர்து ஜாலியா இருந்தது அப்போ எல்லா விடிய விடிய விடிய தூங்கவே இல்ல அப்டியே முழிச்சுக்கிட்டு விடிய சூரியனோடதெல்லா பாத்துட்டு ரொம்ப ஜாலியா போச்சு அதெல்லா அந்த ட்ரிப் அதா அந்த ட்ரிப் ஒன்னு தா லைஃப்லே மறக்க முடியாத ட்ரிப்புன் சொல்லலா
ஆஹ் ஆ, எல்லாத்துக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரி யன்ஸ் அப்டியே இரு கு ஆனா இது வந்துட் டு நம்ப அக்கா ட்ரிப் எல்லா போவோ அதாவ்து ஸ்கூல் டைம் எல்லா நம்ப யோ அப்டியே நெனைச்சது போயிரணு அஹ் அந்த மாதிரி நம்மளுக்கு ஓகேதான் ஆனா நம்மளுக்குத்தான் அப்படிய எல்லாம் நடக்காதே அஹ் எல்லாம் அப்டியே கைய கால புடிச்சுக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னா இவ்ளோ வயசு ஆயிட்டும் அஹ் நானே யோசிப்பேன் நம்மளுக்கான ஒரு ஸ இருக்கு நம்ம போய் தனியா போயிட்டு வந்து வந்துருவோன்ற நம்பிக்கை இருக்கு நான் எதுக்கு ஒருத்தர் கேக்ணும் இப்பவும் வீட்டுக்கு போனா ஜாயின்ட் ஃபமிலியா இருக்கறனால எல்லாரும் இருக்கறாங்க எல்லாத்துக்கிட்டயும் வந்துட்டு பெமிஷன் கேட்க வேண்டிய ஒரு நெலம
ஆஹ் ஆஹ்ஹ
ட்டாங்க என்ன ஆனா எனக்கு சித்தப்பா பசங்க எல்லாம் இருக்காங்களா அவங்களாம் அப்படியே இல்ல அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க வருவாங்க போய் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமா இப்ப போன என்ன அந்த மாதிரி அப்பவும் சொல்லுவாங்க அந்த மாதிரி யாருமே இல் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செரி அடுத்த டாபிக்ல பாக்கலாம்
ஹ்